தோழி நல்லா இருக்கீங்ளா தோழி ஆஹ் நலம் தோழி வீட் வீட்ல எல்லாரும் நலமா
எல்லாரும் நல்லா இருக்காங்க
சரிங்க தோழி சரிங்க தோழி மதியம் என்ன தோழி சாப்ட்டீங்க என்ன
இன்னைக்கு எங்க வீட்டுல காய்கறி சாதோ
அப்படின்னா தோழி அந்த பிஸ்மிலா பாத்து சொல்றீங்ளா தோழி
இல்ல இல்ல ஹ அந்த இது ஹ விஜிடபிள் பிரியாணின்னு சொல்லுவாங்க
ஆஹ் ஆமா ஆமா ஆஹ் சரிங்க தோழி சரிங் சரிங்க தோழி சரிங்க தோழி தொட்டுக்க என்ன தோழி தயிர் பச்சி டியா ஆஹ் ஓ சரிங்க சரிங்க நல்லா இருக்கும் ஓ சரிங்க சரிங்க தோழி இங்க வந்து பாதிங்கனா இந்த கொண்டைக்கடல ல இருக்கல கருப்பு கொண்டக்கல்ல அது போட்டு புளி கொளம்பு வச்சு வேற எதுவும் பெருசா பண்ல தோழி அது போட்டுட்டு அப்புறம் மாங்காய் பச்சடி அதோட முடிச்சாச்சு தோழி எதுவும் வெயிலுக்கு எதுவும் எறங்க மாட்
உம் உம் வெயில் காலம்னால கொஞ்சம் ஹீட்டா இருக்கும் அந்த நேரத்துல நீங்க மாங்காய் சேர்த்தீங்கன்னா இன்னும் ஹீட்டா தானே இருக்கும்
அம்மாக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும் தோழி ட்டாங்க தோழி
சொல்றேன் ஆனா எங்க வீட்டுலயுமே தினமும் வந்து ஒரு மாங்காய் கண்டிப்பா இருக்கும் அது வந்து தவிர்க்க முடியாதது அது
என்ன மாம்பழமா தானே அதையும் தான் வாங்கி வச்சு சாப்பிடுறாங்கல்லாம் அ தீந்தட்டுனா வேற ஆஹ் வெளியே போறீங்களா வாங்கிட்டு வந்துருங்க கரெக்டா சாப்பாடு இறங்க மாட்டேங்கதான் இருந்தால் தயிர் சாதத்துக்கு வந்து அத போட்டுட்டு சாப்பிட்றாங்க அது என்ன அன அது எப்படி ருசியாக இருக்குமா எனக்கு தெரியல எனக்கு பிடிக்காத தோழி நான் தனியாக மாம்பழம் சாப்பிட்டேன் நல்லா இருக்கும் அது என்னமொ தயிர் சாதத்து போட்டு சாப்பிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் காலலையா ஆனா பாத்தீங்கன்னா தம்பி பள்ளிக்கு போறதுனால தோழி காலையிலயே சமையல் பண்ணுற மாரி தான் இருக்கு ஒ நேரம் வீட்லயே ரெண்டு சமையல் பண்ற மாரி ஆயிடுது தோழி காலையில இடியப்போம் பட்டுக்கு பண்ணி கொடுத்தான் தோழி ஆஹ் மதியத்துக்கு பார்தீங்கன்னா இந்த கேரட் ரைஸ் பண்ணி முட்டைய அவிச்சி கொடு அமச்சாச்சு தோழி அவருக்கு உம் இப்ப அவரு சாப்ட ஒண்ணாவது இந்த வருடம் ஆஹ் இப்பதான் போன வருடம் முடியும் நாங்க போய் கூடுத்து ஊட்டி விட்டுட்டு இருந்தோம் தோழி இந்த வருடம் தான் புதுசா எடுத் கத்துட்டு போறாப்பல அதனால அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு
தனியா சாப்பிட தெரியுமா
சாப்பிட தெரியும் ஆனா அலப்புப்படுவாரு நம் நம்மளா எடுத்து சாப்ட இதே ஊட்டிவுட்டா அவரு பாட்டுட்டு வேடிக்க பாத்துட்டு அந்த மாரி ஆளு இருது இப்ப கொஞ்சம் அழுப்பு படுறாரு ஆனா பள்ளியில எப்படின்னு தெரியல எல்லாரும் இருக்கிறதுனால சாப் தானே ஆகணும் அதான் அவங்க டீச்சர் சொல்ட்டாங்க புடிச்சது புடிக்காதது இது எல்லாத்தமே வச்சி அனுப்புங்கா நாங்க
தோழி ஒரே கா காற்றுனுடைய பாற்றினுடைய இதா இருக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுங்க
இப்ப ஓகேவா உங்களுக்கு
ஆஹ் சரி இப்ப அவங்க இப்ப நீங்க சாப்ப சப்பாடு கூடுக்கும் போது இப்ப நீங்க வந்து கொழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டீங்கன்னா இப்ப அம்மா அப்பா வந்து ஊட்டி விட முடியாத குழந்தங்ல்லாம் இருப்பாங்கல்லையா அவங்கல்லாம் வந்து ஒரு ஏக்கமா வந்துரும் அதனாலயே வந்து பெற்றோர்கள இப்ப வந்து பள்ளிகல வந்து அனுமதிக்கிறது
ஆமா தோழி இந்த வருடம் பாத்தீங்கன்னா தோழி இன்னொரு பள்ளியில பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டேன் இனம வந்து அம்மா அப்பாலாம் உள்ளார அனுப்ப திங்க எல்கேஜ்ல இருந்தே நம்ம டீச்சர் வுட்டுட்டோம் யூகேஜி பசங்களல்லாம் தானாவே சாப்டுவாங்க ஹலோ அனுப்ப வேணாம்னு ஒரு இது போட்டுருக்காங்க போல்லிய அப்புறம் எப்போதான் தானாக சாப்பிட்டு பழகுவாங்க
கண்டிப்பாக என்ன வந்து நம்ம இன்னைக்கு அதை எப்படி பழகப்படுத்துறோமோ என தன்னுடைய வேலை நி வந்து தானே செய்ய வேண்டும் ங்கிறதுக்காக தான் அங்க வந்து ஆசிரியர்கள் வந்து குழந்தைக வந்து தனியாக சாப்பிடணும் அப்படின்னு இப்பழ இருந்தா அவங்க ஒவ்வொரு விஷயமாக பழக்கப்படுத்துவாங்க
ஆமா போலிய ஆமா
அதோட முதல்லா முதல் ஸ்டெப்பு தான் இது
உம் ஆமா தோழி ஆனா வீட்ல எல்லாம் சாப்பிடுவாப்பல தோழி இப் இப்ப பழகிதானா அவனும் பழகுறதுதான் நல்லது தோழி இல்லைன்னா நமக்கும் கொஞ்சம் கஷ்டமகிடும் நம்ம எங்கேயாவது கிளம்பணும் கொல்லணும்னாலும் உடக்காந்து நம்ம பார்த்துகிட்டேவும் இருக்க முடியாது ஊட்டிக்கிட்டு ஆஹ்்ஆஹ அத இப்ப சாப்படுற துளி பரவாயில்ல தான் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க சாதம் கம்மியா வச்சாலும் காய்கறிய நிறைய வச்சு அனுப்புங்க இதான் இந்த குழந்தைங்களுக்கு இற்ற நல்லது இந்த வயசுலதான் ஆனா இப்ப நம்ம குடுக்கறத சாப்பிடுங்க அப்புறம் பெரிய போகும் அதுங்க இஸ்டதுக்கு தான் சாப்பிடுங்க அதனால இதை வச்சு அனுப்புங்க காலையில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் பதினொரு மணிக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த பிஸ்கட்டு இந்த ஜங்க் ஃபுட் அதெல்லாம் கொடுக்கவே கொடுக்காதிங்க வெறும் நீங்க நிறைய காய்கறி ஆயிட்டம் பழங்கள் ஆயி இப்போ இல்லைன்னா கடலா ஐட்டம் அந்த மாதிரி கொடுங்க வேற எதுவும் பிஸ்கட் கூட குடுக்க கூடாதுங்கறாங்க தோழி
ஆமா கண்டிப்பா இப்ப வநது சில பள்ளிகள்ல வந்து இதை தடையே பண்ணிட்டாங்க இந்த பிஸ்கெட்டுகளை வந்து தடை பண்ணிட்டாங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்க கூடுக்கா கூடாதுன்னு அவங்க கொடுக்குற அந்த டைரியிலையே எழுதி குடுத்துருவாங்க இங்க திங்ககிழமை போனிஸ் சில குல பள்ளிகள்ல எப்படின்னா திங்க கிழமை நிலக்கடலை செவ்வாய் கிழமை கருப்பு கொண்ட கடலை புதன்கிழமை வேர் ஏதேனும் சுண்டல் பயிரு சு சூண்டல் அப்படின்னு வந்து ஒவ்வொரு கிழமையும் இததான் நீங்க கொடுக்கணும்னு எழுதிய அனுப்பிடுறாங்க
ஓ பரவலாம் அப்படி இருந்தா கூட பிரச்சனை இல்லாமா போயிடும் தோழி அது இப்ப அப்படிதான் தோழி கொடு சுட்டுருக்கோம் ஒரு பிஸ்கட் கொஞ்ச நிறையா சாப்பிடுவாரு இப்ப பிஸ்கட்லேருந்து கொஞ்ச இதாயிருக்கு தோழி இப்ப அப்படித்தான் கருப்பு கொண்டக்கடல இல்ல வெள்ள கொண்ட இப்போல்லாம் அந்த மாரி கொடுத்துட்டு இருக்கேன்ல வேர்கல்ல அவிச்சு அப்படி கொடுத்துட்டு இருக்கேன் தோழி நானானு
ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு மு ட்டைய கொஞ்ச அதிகமா கொடுங்க ஏனா செல புள்ளங்க வந்து வேற எதுமே சாப்டாது முட்டயனா கொஞ்ச விரும்பி சாப்புடு
தோழி முட்ட வந்து எல்லா எதுவு எப்டி பண்ணாலு சாப்புடுவோ இப்லா அனா இப்பல்லா அவித்து கொடுத்தறது தோழி ஏனா மதியத்து காலலே செஞ்சு கொடுக்குறோ நம்ப ஆம்லேட் அதல்லா போட்டு ஏதாது ஸ்மெல் அடிச்ச நம்ப இப்படி கொடுத்துட்டுறது இதுனா அவரு சாப்ட்ருவாரு அதனால கொஞ்ச பிரச் சனை இல்லாம ஓடுது தோழி எந்த இல்லனா ஒரு நாள் உம் இல்லனா ஒரு நாள் தயிர் சாதம்
ந்த மாதிரியான சாப்பாட குடுக்குறீங்க
மதியோன தயிர் சாதம் உருளகிழங்கு அப்டி ஒரு நாள் ஒரு நாள் வந்து இந்த ஹ் புதினா சாதம் ஒரு நாள் வந்து கேரட் சாதம் அப்டி குடுத்துட்ருக்கோ தோழி இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா ஆஹ் முள்ளங்கி சாம்பார் கொஞ்ச நறயாவே சாம்பார் ஊத்தி கொஞ்ச நல்லா கொல கொலன் இருந்தா தான அவரு மதியத்துக்கு சாப்பட கொஞ்ச ஈஸியா இருக்கனு சாம்பார் வச்சு முட்ட அவிச்சு இந்த பட்டாணி வருவல்னு சொல்லுவாங்ள அது கொஞ்ச குடுத்துட்டோ தொழி பட்டாணிலா ஒடம்புக்கு நல்லது தான அதுக்காக
கண்டிப்பாக ஏனா வந்து ந நம்ப வந்து ஆரோக்கியமான உ ணவையு கொடுக்கணு அதே நேரத்தல அ நம் கொழந்தைகளுக்கு பிடிச்ச உணவை
ஆம தொலி உம் இதல்லா இருந்தா சாப் தொழி வேறு எதும் காய்கறினாதா கொஞ்ச தொந்தரவு வீட்ல இருந்த வரைக்கு நாங்க கொடுக்குறதுனால சாப்டாரு இப்ப வள்ளிட் போன துநல்லந்தா அவரக்கா பொரியல்லா கொஞ்ச தள்ளி வச்சுட்டு வந்துராரு னா டீச்சர் ஊட்டி வுட்றாங்க தோழி அதனால கொஞ்ச பிரச்சன இல்லாம இருக்கு நல்லா பாத்துக்கறாங்க தோழி சாப்பலேனாலு ஊட்டி வுட்டுறாங்க லீவ்ல பாத்தீங்கனா நாங்க லீவ் ஃபுல்லா ஒக்காரவச்சு ஒடம்ப தேத்தனு நடுவுல ஒடமுடியாம போய்ட்டு நல்லா பாத்துக்கணு சொல்லிட்டு மதியத்தல ஊட்ட ஊட்டி வுட்டுடோ தொழி காலையில இரவு நேரலா அவரே சாப்டுப்பாரு மதிய காய் எடுக்க மாட்டறாருன் சொல்லிட்டு நாங்களே வச்சு ஊட்டிவுட்றது தொழி மதிய நேர
கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து சாப்புடும்போது அவுங்களு குனு ஒரு குட்டியா ஒரு தட்டு குடுத்து ஒரு தோசையோ இ ட்லியோ கொஞ்சமொக கொஞ்ச கொஞ்சமா செரிய செரிய துண்டுகளாக பிச்சு போட்டு ட்டு ஆஹ் அவங்களுக்கு கா ர இல்லாத ஒரு சட்னியோ சாம்பாரோ ஒ அதை கேடக்குறாங்களோ அதை கொடுத்து து நம்ம சாப்பிடும் போது அவங்களுக்கு கூட உட்கார வச்சு
ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா தெ சாப்புடுவாப்புல தோழி இந்த மாரி மதிய மட்டும்தான் பிரச்சனை இதே வந்து என்ன அக்கா வீட்டுக்கலாம் போனால் அவர் வந்து அவரே தான் சாப்பிடுவாரு மூணு வேளையும் அங்க பசங்களாம் இருக்கிறதுனால சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுனால அவருக்கு தெரியல இங்கே யாரும் கிடையாதுள்ளய அவர் மட்டும் தான் அதனால வந்து கொஞ்சம் செல்லம் கொஞ்சறது பாட்டிக்கிட்டே அப்படி
கண்டிப்பா ஏன்னா பாட்டி தாத்தானாலே செல்லம் தான் நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்லி வைக்கணும் கண்டிப்பா வந்து சாக்லேட் ந்த மாதிரல்லாம் குடுக்க கூடாது அவங்க கேக்குறத உடனே வந்து நம்ம வாங்கி குடுக்க கூடாது அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா சொல்லி வைங்க
குடுக்குறது இல்ல தொழி ரொம்ப உடம்புடியம படத்துல சாக்லேட் எல்லாம் வாங்கியே தரதில்ல வாங்கி வெர வாங்கி கொடுத்தாலும் குடுக்குறது இல்ல அவருக்கு ஆனா அதுலதான் வந்து ஆர்வமா இருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா நம்ம எது கொடுக்க குட இருக்கோமோ அதுல ஆர்வம் கட்டுறாரு
என்னுடைய குழந்தைக்கே அப்படின்னா நானே பிஸ்கட் எதுவுமே இதுவரையமே பழக்கப்படுத்தவே இல்ல ஒன்ற வயது ஆகுது இதுவரையும் பிஸ்கட் கொடுக்கல மொபைல் போன் கொடுக்கல டிவி பாக்கறது கெடையாது விளையாட்டு தான் விளையாடுறது ஆஹ் எதா சாக்லேட் வாங்கி சாப்புட்டேன் அது கொழந்தைக்கு புடிச்சு போயிட்டு அதனால எங்க அப்பா எனக்கே தெரியாம ரெண்டு மூணு தடவ வாங்கி குடுத்துட்டாங்க அதனால இப்போ அவங்களுக்கு அது பழகிட்டு இப்போ அத கேக்குறாங்க கடைக்கு போய் எனக்கு சா க்லேட் வேணும்னு கேக்குறாங்க நான் ரொம்ப எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு கண்டிப்பாக இத கொடுக்கக்க கூடாது அப்படின்னு நானும் என்ட கணவரு சொல்லிட்டோம் அதுல இருந்து நம்ம பழக்க படுத்தாம இருக்கோம் ஆஹ் ஒரு வேலை நம்ம வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வாங்கி கொடுக்குறாங்களோ என்னவோ தெரியல இருந்தாலும் ரொம்ப கண்டிப்போட சொல்லிட்டோம் அவுங்க பாட்டியும் பாவ உனை பார்க்க வரும்போதெல்லாம் ஒரு சுண்டல் கருப்பு சுண்டல்னா அவனுக்கு ரொம்ப புடிக்கும் அதுதான் தெனமும் ஆரோக்கியமா இருக்கட்டும்
ஆமா தொழி கண்டிப்பா கண்டிப்பா பரவாயில்ல தொழி பிஸ்கட் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்ல தொழி இப்ப உள்ள மருத்துவரே சொல்றாங்க எதுக்கு பிஸ்கட்ல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லங்க அத ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பரவயில் தோழி நல்லா இது பண்ணியிருக்கீங்க தொழி பையன நன்றி தோழி நன்றி தோழி ஆஹ் கண்டிப்பா தோழி